ஹலோ
ங்களா
ஆஹ் கேக்குது
அப்பறம் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கும் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்ட சப்
சாப்பிட்டங்க உம் அப்பறம் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்
ப்ரோக்ராமு இல்ல மேடம்
ஏங்க
இன்னைக்கு இந்த ஆ ஆப்ல தான் எல்லாருக்கும் கால் பண்ணணோன்னனு இருக்கு ஆஹ்ஹா எங்கேயும் வெளியே போல வீட்டு்லதான் இருக்க போறேன்
சேரி சேரி சாப்பாடு செஞ்சுட்டீங்களா செய்யணுமா
இனிமேதான் செய்யணும் மேடம்
என்ன என்ன பிளானிங்ல இருக்கீங்க
என்ன பிளான்ன்னு எதுவுமே யோசிக்கல சாப்பாடு இனிமேதான் செய்யணும்
கேக்கறதன்ன போன் பண்ணி
அம்மாக்கு போன் பண்ணலானா ஆஹ்ண்ணா எடுக்க மாட்டாங்க அவங்க இருக்ருரவங்களுக்கு
சேரி சேரி அப்பறம் உங்க
ஒகே மேடம் ஆஹ்ஹ் இல்ல மேடம் இன்னைக்கு அவங்களுக்கு லீவு ஆஹ்
ஆமாவா சேரி சேரி காயில டிஃபனா சாப்பிட்டீங்களா
ஆஹ்ஹா இல்ல மேடம் டீ மட்டும் தான் குடிச்சேன் நீங்க என்ன பண்றீங்க
என்னங்க டைம் ஆகுது சாப்பிட்டு இருக்கலாம்ல டிபன்னு
இல்ல இல்ல காலையில டிபன் நா அவாய்ட் பண்ணிக்கிறேன் இப்பலாம்
உம் காலலா நான் ஏந்திச்சேன் ஏன் ச்சி தக்காளி குழம்பு மாரி செஞ்சேன் செஞ்சுட்டு ஆஹ் எங்க ஹஸ்பண்ட் எடுத்து போனாங்க அப்பறம் வேலைக்கு வேலை எல்லாம் முடிச்சது ஒரு ரெண்டு இடியப்பாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு உக்கான்ட்டு இருக்கேன் உம்
ஓக்கே மேன் வேலிக் போயிட்டிங்குளா
இல்லைங்க இல்லங்க போலங்க வீட்டுலதாங்க இருக்கே
அப்டியா செரி ஓகே மேடம்
அப்புறோ புக்ஸ் எல்லா வாங்கிட்டீங்ளா
இல்ல மேம் புக்குல்லா எதுவுமே நா வாங்குல காலேஜ்லே ப்ரொவைட் பண்ணுவேன் சொன்னாங்க அதனால எந்த புக்ஸ் வாயிங் போ இது இப்போத்திக்கு வாங்குனே
உம் சேர் சேரிங்க உம் ம் எதுனா சொல்லுங்க எதுனா ஐடியா எனா சொன்னீங்கன்னா நா சொல்றே அங்க போய் நீங்க பாத்
இன்னு ஒரு எடத்துல எதோ புக்ஸ்சு வந்து பைய் ஹண்ட்ரட் பே பண்ணா வந்து அவுங்க தந்துருவேன் சொன்னாங்க எல்லா இயருக்கு தேவையான புக்ஸ்சு வந்து அங்கியே குடுப்பாங்குளா அப்புறோ அத நம்ம ரிட்டர்ன் பண்ணிருணும் அப்டின் சொல்லி சொன்னாங்
ஓ ஒ ஓ அஹ் ஆஹ் ஆஹ்
சேரி அதுக்குதா அப்லே அதே பண்ணலான் ப்ரெண்ஸ்சு தா அதை எனக் சொன்னாங்க
ஆஹ் ஆஹ்
ஆஹ்ஹ அதுக் எதா அப்ளை பண்ணணும் அது எ ப்ரெண்டே போய் ஒரு பிளேஸ் நா பாத்துட்டு வந்தேன் இங்க இருந்து கொஞ்சு கிட்ட இருக்கா மாரிதா இருக்கு அப்டின் சொன்னாங்க பிளேஸ் எனக்கு கலேக்ட்டா தெரியில
உம் ம் உம்
அங்கதா போய் பாக்கணுன்னு சொல்லிட் சொல்லிட்டு இருந்தாங்க வேற எதாவுது வேணும் வேற எதா புக்ஸ் மாத்தி வேணுன்னாத கூட மாத்திக்குலாம அந்த புக் கூட ஆத்தர் நேம் சொன்னா
உம் உம் உம் எப்போ காலேஜ்லா ஓப்பனு
இந்த மந்த்து லாஸ்ட்டு டொட்ண்டிநைன் ஓபன் பண் பண்றாங்க
சேர் சேர் சேர் சேரிங் அந்த புக்கே நம்ம அப்புறம் சப்மிட் பண்ணிருணமா உங்குகிட்ட உம் ஹலோ
கோ அவுங்க கிட்ட
சேரி சேரி சேரி
அப்போ அவங்க வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரெட்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே மேம் ஓகே கண்டிப்பா சாப் டறே
உம் இனிமே காலல ஃபுட்லா அவாய்ட் பண்ணக் கூடாது அதா ஹெல்த்தி இந் மாரி காலல சும்மா ஒரு இட்லி ரெண்டு இட்லி ஒரு தோச அந்த மாரி சாப் டு போது செரியா உம்
கே
நேத்தி நேத்தி என்னா கால் பண்ணவே இல்ல நீங்க
நேத்து எனக்கு இந்த ஆப்ல வரவே இல்ல இன்னைக்குதா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க போ
அது இல்லங்க நேத்து எங்கயோ கோயில் போனீங்களாமே
நேத் தா ஆமா வடபழனி முருகன் கோயில் போனே
ஆஹ்
ஆஹ் செம கூட்டோ செம கூட்டோ கோவில்ல அப்புறோ கோவில்ல சாமி பாக்கற துக்கே நா பத்து மணிக்கு கெளம்புன வீட்ல இருந்து சாமி பாத் ததே ஒரு மணிக்கு மேலதா
உ ஃப்ரெண்ட்ஸ்லா போனீங்களா
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனே போயி ட்டு அப்புறோ நாங்க நாலு பேர் போனோ
உம்
போயிட்டு ஆஹ் தெரிஞ்சுது இங்க இருந் து கீழ்பாக்கோ போனோ அங்க மெ ட்ரோ ஏறுனா மெ ட்ரோல வடபழனி எறங்கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ நடக்கறா மாரி இருக்கு கோயில் மெட்ரோ கிட்ட இருந்து
உம் உம் உம் அப்றோ அங்கிருந்து பஸ்ஸு பஸ்ல வந்தீங்களா
அங்க இருந்து அதே மாரியேதா அங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந் து மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு மெட்ரோல ஏறி கீழ்பாக் கோ எறங்கிட்டு கீழ்பாக்கோ வந்து சங்கம் அந்த ஈகா தியேட்டர் இருக்குல்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
டுவென்டி நைன் ஏ
சேரி சேரி சேரி
உம்
நானும் போகணும் தா ஆச ச என்ன பண்றது லீப்ப வேற என்ன டைம்ல தான் கொஞ்ச நார்மல் டைம்ல போனா சாமிய பாக்கலா உம் உம் உம் உம் அந்த மாரி ஆஹ் ஆமா ஆமா என் கத்தி னா வேலையே செய்யல வீட்ல சாமி கூட கும்பில்ல உடம்பு கொஞ்சம் சரியில்ல அதனாலா எது செய்ல நாளைக்கு வேற அமாவாச உம் அம்மாவாசைக் சேரி ஒருரஐடியா கிளீன் பண்ணிக்கலா வீட்டை இதெல்லாம் தொடச்சி இடுசி பூஜை பண்ணி ரெடி பண்ணலாம் அப்டின்டு
ஓகே மேடம்
சேரி சாப்பாடு எங்க சிம்பிளா செய்
ஆஹ் சிம்பிளாதான் துணி வேற துவைக்க வேண்டியது இருக்கு அவங்க இல்லா துவைக்கறன்னு சொன்னாங்க எங்க அ த்த
உம் அதா துவச்சு வெயில் க்கு முன்னாடி காய கொடுங்க
ஓகே மழை பெய்யிரமாரி இருக்க மாதிரி இரு
நேத்துதான் மழை பெய்ச்சட்தோ இன்னைக்கு எங்க பெய்யல உ ஃப்ரெண்டு பிரண்டு எப்படி இருக்காங்க
ஆஹ் நல்லா இருக்காங்க ஆஹ் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க
உ உ கிளாஸ்ல இருக்கறவங்கா எல்லா காலேஜ் இல்ல காலேஜ்லாம் எல்லாருக்கும் போட்டாச்சா
சிலருக்கெல்லாம் வந்து பயோ ஸ்டுடெண்டன்றதுனால அவங்களுயெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கவுன்சிலிங் போட்டிருக்காங்க நர்சிங்க்கு அதனால கொஞ்ச நேரம் ஆகும்
சேரி சேரி சேரி ஆஹ் போம்போது பாத்து போ பத்திரம் அம்மா வாங்க உம் பாத்து பதரமா வா பதரமா போங்க தெரில எடம் தெரிலனா நாலு பேரு கிட்ட கேட்னும் இங்க எப்டி போனும் அங்க எப்டி போனு கேட்னும் பா பான்னு முழிச்சுனு நிக் க்கக்க கூடாது செரியா
ஓகே ஓகே
குடி வீட்டலதானே இருக்கீங்க நறைய தண்ணி குடிங்க செரியா ஒடம்ப பாத்துக்கோ காலேஜ் எல்லாம் போனா நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுங்க சரியா உம் செரி சாப்பாடு கே டக்கு டக்குனு உம்
ஆஹ் செய்ற செய்ற ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் ஆமா அம்மா குடுக்கணும் இல்ல செஞ்சுட்டா அப்பா கொண்டு போவாங்க
செரி செரி ஒடனே சாப் டுங்க காலைல தான் சாப்புல செஞ்சு முச்சுட்டு ஒடனே சாப்புடுங்க சரியா ம் பாட்டி வந்துட்டாங்களா எப்ப வருவாங்க
அவங்க பன்னென்ர மணிக்கு மேலதான் வருவாங்க
செரி வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணிதாங்க உம்
ஓகே ஓகே பேசுங்க
உம் செரி என்ன பன்றாங்க குட்டிப்பையன் என்ன பண்றான் பக்கத்து வீட்டுபையன்
அவன் என்ன பண்றான் அவன் சும்மா டிவி தான் பாத்துட்டுருக்கான் இன்னைக்கு அவனுக்கும் லீவு
உம் செகண்ட் சாட்டர்டே வா அதநாளயா உம் சேர் சேரி உம் இன்னா பண்றான் பக்க லாந்தட்டா
தூங்குறாங்க
தூங்கரால உம்
செய்துடா
உம் வேல வெட்டி எதுவு இல்ல அதனால தூங்குறாங்க அஹ் அவங்க அக்காக்கு எப்டி இருக்கு காலு
ஆஹ் பரவால்ல பரவால்ல அவங்க ரொம்ப நடக்க மாட்றாங்க க்லா நடக்காததுனால அந்த மாரி குட்டிட்டு இருக் க்கா நடந்தாவே சரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ஆயர் ரூபா வாங்கினு அனுப்புறாங்களா ஹாஸ்பிட்டல்
அதா கை வேல கை வேலயே செய்ய மாட்டாங்க இவங்கல்லா கை வைத்யோ எதனா ஆயில் கீயில் எதனா போட்டு கீட்டு எதனா பண்ணனு பூ ஒத்தடோ குடுக்கணு சுடு தண்ணி கால்ல கழுவுணு எல்லா பண்ணணுன்னு இல்ல ம் ம் இப்பவே கால் வலிக்குது கை வலிக்குது சின்ன பசங்க ஆஹ் இந்த மாரி பண்ணா என்னா பண்றது உம்
உம் நடக்கவே மாட்றாலா அவ நடந்தாதா சரி ஆவு உம்
அங்க இருந்து ஸ்கூலுக்கு ஆட்டோ
ஆமா வீட்லயே பட் துனே இருக்கறா இதுல வேற அவ
உம் உம்
ஏக்கா
அந்த மாரி இருந்தா ஏன் கால் வலிக்காது
கால் ஆ ம்
உம் சேரி சேரி சேரி நீ சீக்கிரமா சாப்பாடு செய்யுங்க சரியா கரண்ட் ஸ்டவ் இருக்கா ஹலோ
ஹலோ உம்
சொல்லு என்ன
ஆஹ
அதான் இந்த பிரெஷர் பேண்டேஜ் வாங்கி சுத்தி விட்டாங்க கல்ல
உம் உம் சேரி சேரி ம் சேரி ஓகே டா பாய் டா உம் சரியா உங்க வாய்ஸ் கேட்கல கொஞ்ச வெளியே வாங்க வெளியே வெளியவா வெளியவா ஆஹ வெளியவா வெளியவா ஹலோ